ஒ
வணக்க சகோ எப்டி இருக்கீங்க
சகோ நல்லாருக்க நீங்க
நா ரொம்ப ச சிறப்பா இருக்க சகோ கேக்குதுங்களா நா பேசுறது
ஆ கேக்குது சகோ ஏ எப்டி வேலையெல்லா எப்டி போயிட்ருக்கு
ஆ வேல நல்லா போயிட்ருக்கு சகோ வீட்லல்லா நல்லா இருக்காங்களா
ஆ நல்லாருக்காங்க உங்க வீட்ல
ஆ இங்கியு எல்லாரு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க நன்றி உங்க வேலை ஆ வேலை அலுவலக வேலையெல்லா எப்டி போயிட்ருக்கு
ம் நல்லா போயிட்ருக்கு சகோ
நன்றி நன்றி சகோ மகிழ்ச்சி அப்பற சகோ
அப்ற சகோ என்ன என்ன பண்றீங்க
என்ன யோசனைல இருக்கீங்க வெயில் வேற அதிகமா இருக்கு எங்கேயாது வெளில ஆ வெயிலுக்காக வெள்ல சுற்றுப்பயணம் ஏதாது போ போகுறதுக்கு எதாது ஆ திட்ட இருக்குங்களா
இல்ல சகோ இப்போதிக்கி இல்ல எதும் யோசிக்கல
அப்டிங்களா நெறைய பேரு வந்து கொஞ்ச குளுரான எடத்த நோக்கி போகலான்னு சொல்ட்டு திட்டம் போட்ருப்பாங்க ஆ வெயிலு வெயிலோட தாக்கம் கட்டுப்படுத்த முடியாம ஆ ப்ரோ உங்களுக்கு அந்த மாரி போயிருக்கீங்களா நம்ம ஊட்டி கொடைக்கானல் அந்த மாரி குளுர் குளுர் பிரதேசத்துக்கெல்லா
ம் போயிருக்கே சகோ
அப்டிங்களா எங்க குடும்பத்தாரோட போயிருக்கீங்களா இல்ல நண்பர்களோட போயிருக்கீங்களா
குடும்பத்தோடு தா போயிருக்க
அப்டிங்களா எப்ப ஆ ரொம்ப நாள் ஆகுதுங்களா இப்ப நெருக்கத்துல போயிருக்கீங்களா
ம் ரொம்ப நாள் நண்பர்களோட ஊட்டி போன இப்ப பக்கமா குடும்பத்தோடு போய் ஆ ரொம்ப நாள் ஆகுது
அப்டிங்களா மகிழ்ச்சி தருணத்துல நடந்த சுவாரஸ்மான நிகழ்வுகள பத்தி கொஞ்சோ பகிர்ந்துக்க முடியுங்களா
ம் ம் சொல்ற சொல்ற
எப்டி போனீங்க சகோ ட்ரெயினா ட்ரெயின்ல போனிங்களா இல்ல பேருந்துல ப பயண செஞ்சிங்களா எப்டி இருந்துச்சு உங்களுக்கு அனுபவம்லா
எ கார்ல போனோ சகோ
அப்டிங்ளா ம் கார்ல குடும்பத்தோடலா போம்போது கா கார்ல போனீங்ளா
ஆமா கார்ல தா போனோ
சேரிங்க சகோ சேரிங்க சகோ எத்தனா பேர் பயண பண்ணிங்க
அதுவும் ஒரு அ பத்து பேர் பத்துலருந்து பன்னெண்டு பேர் பக்க போனோ
பத்துலருந்து பன்னெண்டு பேரு
ம் அப்பற வந்து ஒரு வார அங்கயே தங்கிருந்தோ ஊட்டில
சேரிங்க சகோ
ட்டில நல்லாருந்தது எல்லா ஊட்டில எல்லா எடத்தையு சுத்தி பாக்க
ஓகே எல்லா எடத்தயு சுத்தி பாத்ட்டீங்க சேரி நீங்க போகும்போது ஆ எப்டி குளிர் அதிகமா இருந்துச்சுங்களா கொஞ்ச பரவால்லாம இருந்துச்சுங்களா எந்த மாசத்துல போனீங்க
குளிரு அதிகமா தா இருந்தது ஏனா ஆகஸ்ட் மாசத்துல போனோ
ஆகஸ்ட் மாசத்துல போனீங்க ஆ இப்ப ஆகஸ்ட் மாசத்துல போனா அந்த அளவுக்கு இருக்காது
ம்
ம் இந்த மலர் கண்காட்சிலா சொல்றே சொல்லி கேள்வி பட்ருக்கே ஏனா நா போனதே கெடையாது அதெல்லா போன அனுபவ இருக்குங்ளா
அதுவு போயிருக்க சகோ அது போய் பாத்
சேரிங்க சகோ நீங்க போனம்போது வெளிநாட்டு சுற்றுலா ந நா அன்பர்கள் யாராவ்து சந்திச்சிருக்கிறீங்ளா வெளிநாடுகள்ல இருந்து யாரா வந்தாங்களா
ஆ பாத்திருக்கே சகோ வெள்நாட்டுக்காரங்களா பாத்துருக்கே ஊட்டிலயு பாத்துருக்கே
செரி செரிங்க சகோ
இப்போ ரெண்டு எடத்துல எல்லாத்லயு பாத்தே
சேரிங்க சகோ அவர்களோட உரையாட எதாவ் வாய்ப்பு கெடச்சதுங்களா
பேசுவேன் சும்மா பாத்து பேசறத்தா அவளதா வேறெது இல்ல
த சேரி நம்ம மக்களுக்கு தா அந்த மாரி ஆளுங்கள பாத்தா ஒடனே புகைப்பட எடுக்கணுனு தோணு அவங்களுமே வந்து அதுக்கெல்லா வந்து தடை செய்ய மாட்டார்கள் ஒடனே அவர்களு விரும்பி புகைப்படலா எடுத்துப்பாங்க நம்ம ஆளுங்கக்கிட்ட அந்த மாரி எதா எடுத்த அனுபவ இருக்குங்ளா உங்களுக்கு
இல்ல சார் அந்த மாரி இல்ல இந்த புகைப்பட எது எடுக்கல போய் பாத்தோ பேசுனோ வேற எது பண்ல
சேரிங்க சேரிங்க சகோ அப்றோ வேற வேற எந்த எடத்துக்குலா போனீங்க இந்த படகு சவாரி அந்த மாரிலா போனது உண்டுங்ளா அனுபவ‌ இருக்கா
இல்ல இங்க இந்த பிளாக் தண்டர் போனோ சகோ இங்க
அப்டிங்ளா
ஊட்டில ஊட்டிலயே அங்க போயிட்டு அங்கெல்லா குடும்பத்தோட அங்க விளாடிட்ருந்தோ
செரிங்க சகோ செரிங்க சகோ
பண்ணிலா ல்லயா தண்ணி விளையா எல்லாமெ இருந்து
அங்கேயே நல்ல கூட்டமா இருந்துச்சுங்களா நீங்க போன சமயத்துல இந்த
அதிக கூட்டோ இருந்தது
சரிங்க சரிங்க சகோ உணவலா உணவலாம் நல்லபடியா இருந்துச்சுங்களா
ம் உணவலா ஊட்டில இருக்கா வரைக்கோ தெரிஞ்சவிங்க ஒருத்தங்க இருந்தாங்க அவிங்க வீட்ல சாப்ட்டோ அந்த ஒரு இடத்துல
சரிங்க சகோ
மத்த நேரலா மத்த நேரம்லா ஓட்டல்ல தான் லன்ஞ்சு
ஹோட்டல்ல தான் சாப்பிட்டிங்க உணவகத்ல
ஆமா
உணவு பரவாலைங்களா கொஞ்சோ தரமானதா இருந்துதா நீங்க சென்று சாப்பிட்ட இடத்துல
அப்றோ சாக் இது இருந்தது சாக்லேட்டு சாக்லேட்டு ஃபேக்ட்ரி
ஆமா ஆமா ஆ சாக்லேட்டு ரொம்ப பேர் போன இடம் இல்லையா
ஆமா ஆமா சகோ அது நா அந்த கம்பனியே போய் பாத்தோ
அப்படிங்களா அது என்ன யார வேணா உள்ள விடுவாங்களா இல்ல அனுமதி சீட்டு எதாவது வாங்கிட்டு போகணுமா எப்புடி அது
இல்ல அனுமதி சீட்டு வாங்கிட்டு உள்ள போலாம்
அப்படிங்ளா அப்ப இங்கந்து போறோ போம்போதே எல்லா நீங்க வந்து திட்டோ திட்டம் வகுத்து போயிட்ரு போய்ருக்கீங்க
ஆமா ஆமா சகோ போய் பாத்தோ அது சாக்லேட் எல்லா இதுல மிசின்ல எந்திர்த்ல தயாரிச்சுட்டுருந்தாங்க
செரி செரிங்க சகோ
ம் அதெல்லா பாத்தோ அவ அங்கேயே பக்கத்துல இருக்குறீங்க சேம்பிளுக்கு எடுத்துலா குடுத்தாங்க
செரிங்க சகோ
உம் நல்லா இருந்தது
அங்க சாக்லேட் வந்து சாதாரண சாக்லேட்டா இல்ல நம்ம கருப்பு சாக்லேட்ன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாரி சாக்லேட்டா என்ன மாரி இருந்துது சகோ
கருப்பு சாக்லேட்டுங்களா செரிங்க செரிங்க சகோ ஏன்னா மருத்துவர்கள் எல்லாமே அதான் பா பரிந்துரைக்கிறாங்க குழந்தைங்களுக்கு வந்து சாதார்ண சாக்லேட்லா குடுக்குறத தவிர்த்துட்டு கருப்பு சாக்லேட்டு குடுங்க அதுதா உடலுக்கு ஆரோக்யோ மன வளர்ச்சி அறிவு வளர்ச்சிக்குனா சிறந்தது அப்டின்னு சொல்லி பரிந்துரைக்கிறாங்க அததான் நான் கேட்டேன் சகோ நீங்களு அத உண்டு இருக்கீங்களா
ஆ சாப்ட்ருக்கே சகோ ஆ சாப்ட்ருக்கே சாப்
செரி சேரிங்க சகோ ஆனா க கசப்பு தன்மை அதிகமா இருக்குங்களோ
ஆமா கசப்பு கொஞ்சோ கொஞ்சோ கசப்பாருக்கோ வேற எதுவு
செரி செரிங்க சகோ நல்ல உங்குளுக்கு அனுபவமா அமஞ்சிருக்கோ நா நம்புறே உங்குளுக்கு அந்த தொழிற்சாலைய சுத்தி பாத்தது
ஆமா சகோ எறங்கிது
உட்ரியா
இவ ஜெயலலிதா அம்மாக்கிட்ட இதெல்லா பாத்தோ
ஆ அதுக்கோ உள்ள சென்ற அனுமதி கெடச்சிதுங்களா உங்குளுக்கு
இல்ல அதே உள்ளலா பாக்கல வெளில இருந்து பாத்தோ அவ்ளோதா
ஓ உள்ள யாரையோ அனுமதிக்கிலிங்களா
உள்ளலா யாரையு அனுமதிக்கல வெளில இருந்து பாத்தோ
செரிங்க சகோ
உம்
வேற நம்ம டீத்தூளோ அங்க ரொம்போ மலிவான வெலைல கெடைக்கோ இல்லையா
உம் ஆமா சகோ
ம் அதலா வ வீட்டிற்கு தேவையான அளவு வாங்கிட்டு வந்தீங்களா வரும்போது
ம் வாங்கிட்டு வந்த சகோ டீத்தூளு சாக்லேட் இது எல்லாமே வாங்கிட்டு வந்
சாக்லேட்டெல்லா வாங்கிட்டு வந்தீங்க
ம்
வீட்ல எல்லாரு பாத்து மகிழ்ச்சி அடைஞ்ச அடைஞ்சாலு அடைஞ்சிருப்பாங்க நறையா ம் செரிங்க சகோ செரிங்க சகோ ரொம்ப சிறப்பான இதா அமஞ்சிருக்கோ உங்குளுக்கு கண்டிப்பா
ஆமா ஆமா சார்
அப்புறோ பயணோ பயணோ செல்லும் போது எதுவு அசெள அசௌகரியமான சூழ்நில எதுவு அ அமைய அமஞ்சது உண்டா எ நல்லபடியா போயிட்டு வந்து வந்துட்டீங்களா மறுபடியு சென்னைக்கு
ம் நல்லபடியா போய்ட்டு வன்ட்டே சகோ இப்போ போற வழில மட்டு போலீஸ் செக்கிங் இருந்தது
எ எதற்காக சகோ எ
எலக்ஸன் டைம்ல போனோ
ஓ அந்த எலெக்ஸன் டைம்ல போயிருக்கீங்க நெருக்கத்துல
ஆமா ஆமா பொதுவா அது நம்ம ஆமா ஆமா சகோ அது நம்ப வண்டிய மறச்சி பணோ எதாது இருக்கா அப்டீன்ற மாதிரி பாப்பாங்க
செரி செரி அவர்களோட பணிய செஞ்சிருக்காங்க
ஆமா ஆமா அந்த நா அந்தளவுக்கு இப்ப பெருசா பணோ எடுத்துட்டு போவாததுனால அங்க கொஞ்சோ கேக்கல
செரிங்க சகோ செரிங்க சகோ
நம்ம
செரிங்க சகோ
ம்
செரிங்க சகோ உங்குளுக்கு காரு ஹோட்டல்ல அனுபவோ இருக்குங்களா ஓட்டி பழக்கமுண்டா
ம் இருக்கு சகோ நா நல்லாவே கார் ஓட்டுவே
சேரிங்க சகோ சேரிங்க சகோ நா அதுவு கார் ஓட்டுறதுக்கு ஒரு நல்ல பழக்கந்தா ஏதா ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை எதா தேவப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து நாளைக்கு நமக்கு உதவியா இருக்கும்
ஆமா சரி
சேரிங்க சகோ உங்களோட உரையாடல்ல மிக்க மகிழ்ச்சி சகோ பல கருத்துக்கள வந்து பகர்ந்துக்கிட்டீங்க வேற ஒரு சந்தர்ப்பத்துல மறுபடியு உரையாடலா சகோ நன்றி சகோ நன்றி